ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ம் கேக்குது என்ன பண்றீங்க
ஆ ஹா எல்லா வேலையு முடிஞ்சு இப்ப தா ஃப்ரீயாருக்க
ம் ம் பசங்கலா ஸ்கூல் போயிட்டாங்ளா
ஆ பேய்டாங்க உங்க பசங்க
போய்ட்டாங்க என்ன ஏன் பெரிய பொண்ணு அழகா போறாங்க சின்ன பொண்ணு கூடதா தென தெனமுமே ஃபைட் பண்ற மாரிருக்கு
என்னாச்சு
என்ன ஆகணு டெய்லி ஸ்கூல் போறத்துக்கு தா அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு
அப்டியா நல்லா படிப்பாங்ளா
படிக்கறது நல்லா படிக்றாங்க ஆனா வீட்லேருந்தே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஒ ஃப்ரம் ஸ்கூல் குடுத்தா வீட்லே படிக்றாங்க ஸ்கூலுக்கு என்ச்சு காலேல போகுணு அப்டின்னாலே அவங்களுக்கு அவ்ளோ கஷ்டமாருக்கு
ம் ம் ம் இன்னைக்கு என்ன சேட்ட பண்ணாங்க
இன்னைக்கு காலைல எந்துருச்சு அம்மா எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வைங்க கொஞ்சமா வைங்க எங்க மிஸ்ஸு நெறைய வச்சா திட்டுவாங்க அப்டின் சொன்னாங்க அப்புற ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆப் பில் வைக்கறதுக்கு அது ஒரு சண்ட வந்துச்சு
ஓ ஒ செரி செரி அப்ற கெளம்பிட்டாங்ளா
ஆ கெளம்பிட்டாங்க கெளம்பிட்டாங்க ஆனா என்ன டெய்லி இதே இது இன்னு டூ டேஸ் தானருக்கு இன்னு த்ரீ டேஸ் தானருக்கு ஸ்கூலு ம் மண்டே ஸ்டார்ட்டானா ஆ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு ஆனா அவங்க டார்கெட் என்னன்னா செவன் டேஸும் வீட்லயே இருக்கணும்
அப்படியா
வீட்லே இருக்கணும் என்ன ஹோம் ஒர்க் சொல்றாங்களோ அதை வீட்ல இருந்தே செய்யணும்
ஓ அப் அப்ப உங்களுக்கு டீச்சர் தான் பயம்
டீச்சர் தான் பயம்
ஆஹ் வீட்லனா ஃப்ரீயா உங்களோட
ஆஹ் இருந்துட்டு என்ன ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை முடிச்சுட்டு ஆனா வீ ஸ்கூல்ல சொல்ற ஹோம் ஒர்க் எல்லாமே முடி ச்சுடுறாங்க முடிச்சு இத பேக்ல எடுத்து வச்சிடணும் இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் மிஸ் ஏதா சொல்லி இருந்து ஒரு மெ ஸஜுல வந்து ஏதாவது மறந்துட்டா கூட அதை வந்து கரெக்டா ஞாபகப்படுத்திலாம் சொல்றாங்க
ஆஹ் ஆஹ்
ஆனா ஸ்கூலுக்கு போனும் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
அதாதான் அவங்களுக்கு வந்து டீச்சர் பயம் தான் அதிகமா இருக்கு
உம் அதேதான் அதேதான்
அதாதான் அதெல்லாம் கொஞ்ச நாள்ள சரியாயிடு விடுங்க
உம் போன தரவ ஃபஸ்ட் ஃபஸ்டு ஸ்கூல் போனதுனால அங்க மிஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பசங்க மிரட்ட கூடாது அந்த மாதிரி இருந்தாங்க இப்ப இவங்க ஒரு ஏஜ் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் மிஸு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா அதான் அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சு சரிது
அப்படியா நல்லா புடிச்சதான் செஞ்சு கொடுங்க போவாங்களா ஸ்கூலுக்கு
இப்ப அது செய்யறாங்க இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற டாஸ்க் வரும்போது கஷ்டமாயடுறாங்க உங்க பசங்கலாம் எப்டி
அஹ் என் பையன்லாம் அழுவவே மாட்டான்
உம் உம் உம்
ஸ்கூல் அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை நல்ல ஆர் நீங்க சொல்ற மாரி ஸ்நேக்ஸ் தா பிரச்சன எதுவுமே சாப்புட மாட்டா
உம் உம் உம்
சாப்பாடு கூட பிரச்சன இல்ல அவங்க ஸ்கூல்ல ஹெல்தியான ஸ்னேக்ஸ் தா தரணுன் சொல்லுவாங்க
உம் உம்
தூமே அவ சாப்டமாட்டா
சாப்டமாட்டாங்க இப்பருக்க பசங்களுக்கு ஃபுட்டு குடுக்கறது தா ரொம்ப ப்ரச்னையாருக்கு
ஆமா
அப்றோ உங்க சின்ன பைய என்ன பண்றாங்க தூங்கிகிட்டாங்களா ஓகே ஓகே இப்ப எல்லா வேலையூ முடிச் டீங்க வீட்ல
ஆமா இனிமே ஃப்ரீதா
ம் நோகே ஓகே ஓகே
நேத்துதா கடைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போயிருந்தோ
என்ன சொல்றீங்க
ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தோ
உம் உம்
அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சே எங்க மாமனார் மாமியார்க் அறுவதாங் கல்யாணோ
ஓ சூப்பர் சூப் பர் சூப்பர்
அதுக்காக போயிர்ந்தோ ஆமாமா இந்த மாசோந்தா கல்யாண செர்போ
ஓ ஓகே ஓகே ஓகே
அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோ கடைக்கி
ம் ம்
தோ ரொம்ப எடுத்துக் காட்டவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க
எல்லா அப்டே நின்னுட்டே அப்டே வேலய ஓட்டிட்ணூ கஸ் டப்படக்கூடாது
நம்ம ஒரு நாலு கலர் கேட் த ஒன்னு தா எடுத்தே நான் ங்க இருங்க இன்னொருத்தங்க இருக்காங்க இன்னொருத் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு இதியே தா சொல்லிட்ருக்காங்க ஏன்டா போணோன் ஆயிடுச்சு பேசாம ஆன்லைன்லயே வாங்கிருக்கலாம் போல
சைஸெல்லா சரியா வராது
ஆ இருந்தாலு சரீன்னும் போது
ம் ம் ம் ஆ கேக்குது கேக்குது என்ன இருந்தாலு நமக்கு மனசுல நேரா போய் பாத்து எடுக்கிறதுதா கொஞ்ச சேட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கிற மாரி இருக்கு
ஆமா அது பாக்றமே தவர அங்க வேல பாக்குறவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க அங்க பொயிட் ட்டு ஒரு கால்மண் நேரத்ல வரலானு போணோ முக்கால் மண்ணேர ஆயிடுச்சு
உம் நீங்க இந்த மாரி ட்ரெஸ் எடுக்க மத்த இது இது எதாவது ஒரு இது பிளான் பண்ணி இந்த டைம்குள்ள வரணுன் நெனச்சாலே முடியாது
ஆமா அது பசங்கள வச்சுட்டு நிக்குன்னா ரொம்ப
உம் ஆமா ஆமா
இப்ப இருக்குற இது கிளைமேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரொ கூட ஃபேனில்லாம இருக் கவே முடியறதுல்ல
ஆ அவ்ளோ வெயிலு
ரொம்ப அதிகொ
ஆமா என்ன சாப்பாடு செஞ்சி குடுத்திங்க
எங்க வீட்ல இன்னைக்கி சாம்பார் கத்ரிக்கா பொரியல்
கத்ரிக்கா பொரியல் எப்டி செய்விங்க நீங்க
கத்ரிக்கா நாங்க வந்து பொடி போட்டு செய்வோ நார்மலா நம்ம இது பண்ற மாரி வெங்காயொ தக்காளி வதக்கிட்டு இந்த கத் த்ரிக்காவு போடுவோ
எண்ணைலே எல்லா
எண்ணைலே எல்லாத்தயு அப்டீ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்துட்டு லாஸ்ட் டா அத எ எ எறக்க போற நேரத்துல கொஞ்சோண்டு போட்டு கல்ல சோம்பு பூண்டு லைட்டா எண்ண இல்லாம வதக்கிட்டு இந்த பொடிய அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோனா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா நல்லா இருந்தது
அப்டியா என்னென்ன போடுவிங்க பொட்டுக்கல்ல
பொட்டுக்கல்ல சோம்பு பூண்டு இத எண்ண ஊத்தாம ட்ரை ரோஸ்டா பண்ணிட்டு லாஸ்ட்டா நம்ம எறக்கப் போற ஸ்டேஜ்ல இத அப்டியே ரொம்ப நைஸா பண்ண கூடாது அப்டியே கொஞ்ச கொற கொறப்பா
ஆஹ்
போட்டு அந்த கத்ரிக்கால போட்டு அப்டியே ஒரு ரெண்டு தடவை வதக்கிட்டு எறக்கி வச்சிர்ணு நல்லா ஒயிட் ரைஸ்க்கு நம்ம போட்டு சாப்புட்லா சாம்பார் சாதக்கு நல்லா இருந்துச்சு
அப்டியா நல்லாருக்கே எண்ண ஊத்தம வெறு வானல்லேல டீ வறுப்பிங்ளா பொட்டுக்கல
ஆஹ்ஹ ஆமா
தோண்றது பூண்டு வந்து தோல் உரி
இல்ல- லல்- லல்- ல பூண்டு தோல்லா உரிக்க வேண்டா அப்டியே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்டியே ட்ரய் ரோஸ்ட் பண்ணி நீங்க அப்டியே கொற கொறப்பா நைசா அரைக்க கூடாது
ஆஹ் ஆஹ்
ஆம் ப்டியே இத போட்டு இறக்குனீங்கன்னா நல் நல்ல டேஸ்ட்டா இருக்கு
உங்க பசங்கல்லாம் சாப்பிடுவாங்களா
உம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கு எங்க பசங்க காய்கறிய பார்த்தாலே ஓடிடுறாங்க எட்டக்க
அதான கேட்டேன் பசங்களை சாப்பிட வெக்
ம்ஹு ஹு ஹும் அவங்களுக்கெல்லா சாப்பிட மாட் ஆக இவங்களுக்கு சாம்பார் வச்சுட்டா நமக்கு பெரியவங்களுக்குல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கு அது சாம்பார் வச்சு நம்ம நார்மலா கத்திரிக்கா செய்யறதை விட இப்டி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு
அப்டியா இதுக்கு என்னா கலர் கத்திரிக்கா யூஸ் பண்ணுவீங்க இல்ல எதுவே இது
இ எந்த இத போட்டாலும் நல்லா இருக்கு ஏன்ன அந்த குட்டி குட்டியா பிஞ்சா இருக்கும்ல்ல அது போட்டீங்கன்னா இன்னு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
அப்படியா ஆஹ்ஹ ஒரு சிலது வந்து ஒரு சில ஆஹ் ஒரு சில கத்திரிக்கா போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கு
உம் உம் நம்ம குட்டி குட்டியா இருக்கற கத்திரிக்கா போட்டோன்னா இன்னு டேஸ்ட் சூப்பரா இருக்குது உம் ஆனா நமக்கு இங்க இப்பிடிதான் கிடைக்குது மார்க்கெட்ல கிடைக்கிறது ன்ன நம்ம எது பண்ண முடியு கொஞ்சு வில்லேஜ் சைட் அப்படி இருந்தோம்னா நமக்கு கிட்டக்க கிட்டக்கே கிடைக்கு எல்லாமே உம் நமக்கு போயி பர்ச்சேஸ் பண்ணிட் ட்டு வர்றதுக்கு இந்த மாரிதான் கிடைக்கறத அப்படியே செஞ்சுக்க வேட்டியதான்
உம்ம் எங்க ஊர்ல்லதா பச்சைக்கலர் கத் தரிக்கா அதுதான் நல்ல டேஸ்ட்
உம் உம் உம் அதுலயே நீங்க செய்யலாம் ஆனா என்ன தண்ணி ஊத்தாம எண்ணெய்லயே ரோஸ்ட் பண்ணு கத்திரிக்காவ
ஆ ஆ ஆ ஆ
ப்படி தண்ணி ஊத்துனீங்கன்னா கொஞ்ச கொழ கொழப்பட வந்துரு
அப்டியா நா ஒரு தரவ செஞ்சுட்டு சாதத்தோட போட்டு சாப்ட்டுட்டு எப்டி இருக்குணு சொல்றே பரவால்ல இன்னைக்கு ஒரு புது ரெசிப்பி கெடச்சிருக்கு எனக்கு
உம் சைங்க சைங்க நம்மோப் அப்ரோ பசங்களா அனுப்பி உட்டுட்டு இந்த மாரி ஏதாவது ஒரு இது ரீல்ஸ்ல இந்த மாரி பாத்தா அத செஞ்சு பாக்கலா அப்டின்னு ஒரு இது செஞ்சி பாத்த
ம் உம்
கேவா இருந்துச்சி
அப்டி ஆனா ஒரு சில இதெல்லா செஞ்சி பாத்தான
ஆஹா ஒரு சிலர் இது பையிலியர் ஆயிடுது இது கொஞ்சோண்டா அன்னைக்கு செஞ்சிப் பாத்த சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டா இருந்தது சரியா இன்னைகே அதையே செய்வோமேன்டு கொஞ்ச செஞ்ச
பரவால்ல அப்ப நல்லா இருக்கன்னு நீங்க நேரா உங்கள்ட்ட கேட்டதால நா ஸ் டெஞ்சிபா
உம் செய்ங்க செய்ங்க செய்ங்க
ஒரு சிலதெல்லா எனக்குமே நல்லா வரு ரோ ஒருசிலதுல்லா செஞ்சி பாத்டாய் ஆக்சோய் ஏண்டா செஞ்சோ பொருள்ளா வேஸ்டா போயிடு
அதா எல்லாமே சக்சஸ் ஆகா துல்ல ஒரு சில இதெல்லா கொஞ்ச ஃபெயிலியர் நா ஆகுது
ஆம்மா
ம் உ
ஒரு தட அப்டிதா நா மஷ்ரும் கொழம்பு வச்சுட்ட ஏன்டா வச்சோனா ஆயிடு சந்த மாதிரி ஆயிடுச்சி
நியூ நியூ
தம்மா போயிடுச்சி யாருமே சாப்பல்ல
அ ஆ எல்லா இதுல வர்ற இதுவுமே செட்டாகாது த ஒரு சிலரோட ரெசிபிஸ் நல்லாருக்கு
ஆமா
உம் எல்லார்துமே இதாகாது
ம் ம் ம் அது பாத்ததுமே நல்லாருக் இருக்க மாறி இருந்ததேன் செஞ்சே ட அவ்ளோ மோசமா போயிடுச்சு
உம் கண் பாத்து ஏமாந்துடீங்ளா
ஆவ் கண்டிப்பா மேல இருந்து வந்து படத்த பாத்து ஏமாந்துட்ட
ஓகே ஓகே ஓகே ஆ ஓகேங்க